இப்ப எப்டி இருக்கீங்
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேல எந்திரிச்சோ ஒனே அப்போ நம்ம வந்து வெளிய ஒரு பயணம் மேற் கொண்றோ அப்டினா அந்த பயணத்தின் பொழுது வந்து நமக்கு வந்து காலேல போ இப்ப ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு நம்ம வந்து இப்டியா வேலேல வந்துட்டு இது பண்ணிட்டு அந்த நேரத்துல அந்த எடத்துக்கு போய் ஸ் சேரணுமா முடிவு பண்ணிட்டோ முன்னாடியே இந்த எடத்துக்கு தா போறோ அப்டிங்கிற பட்சத்துத்தில நம்ம நேரத்துல போய் சேரணு அப்டிங்குபோது அந்த மாரி நேரத்தில்ல வந்து பயணம் மேற்கொள்ளும் போது நம்மளால அதிகமா சாப்ட முடியாது ஆனா வந்து நமக்கு சாப்பிட்லனா எனர்ஜியு கெடைக்காது அந்த மாரி நேரத்து வந்த என்ன மாரி உணவுகள் வந்து நீங்க அந்த அதிகால டைம்ல வந்து நம்ப எடுக்கலாம் அப்டின்னு சொல்லி நெனைக்கிறங்க தோழி
ஆ கண்டிப்பா ஆ இது வந்துட்டு எல்லாருக்குமே உபயோகமா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே இப்ப வந்துட்டு நம்ம முன்னாடியே ஒரு சீக்கிரமா கெளம்புறோ அப்டின்னு நம் முன்னாடி யோசிச்சி வெச்சுட்டோம்னா வந்து என்ன பண்லான்னா ஒரு சப் சப்பாத்தி அந்த மாதிரி வந்துட்டு முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு நமக்கு கொஞ்சோ டை ஒரு நேரோ இருக்கு இல்லையா அந்த நேரத் த்துல ஒரு சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி வெச்சிட்டு ஆ காலையில எந்திரிச்சிட்டு ஒரு ஊர்காவோ என்னவோ ஒரு டப்பால போட்டுட்டு சப்பாத்தி அப்டியே கொஞ்சோ சூடு பண்ணி எடுத் து வெச்சிக்கிட்டோனா வேல முடிஞ்சிடு அப்டியே நம்ம போற வழியில வந்துட்டு அப்டியே ஒரு ரோல் மாரி அப்டியே தொட்டு தொட்டு சாப்டுட்டு அப்டியே ஆ வேலைய முடிச்சிட்லா இல்ல காலையில நேரம் இருக்கு நம்ம வந்துட்டு ஏதோ ஒன்னு ஆ செஞ்சி எடுத்துட்டு போக முடியு அப்டின்னா ஒரு இட்லி விட்டுட்டு ஒரு ஆ தொக்கு மாரி ஏதாவது முன்னாடியே நம்ம ஒரு தக்காளி தொக்கு அந்த மாரி விஷயங்கல்லா நம்ம எப்பயு ஃப்ரிட்ஜில பண்ணி வெச்சிருப்போ இல்லையா அத வந்துட்டு ஒரு டப்பால போட்டு ஒரு இட்லி வந்துட்டு நம்ம ரொம்ப பெரிய வேல இருக்காது ஜஸ்ட் ஒரு இத பாத்ரத்த தண்ணிய ஊத்துட்டு இட் லி மாவ மட்டு ஊட்டி வெச்சிட்டா போது டக்குன்னு வந்துட்டு எடுத்து வெச்சி டப்பால போட்டுட்டு அப்டியே எடுத்தூட்டு போயிடலா இந்த மாரி எவ்வளோ கொஞ்சோ சுலபமா சில வேலைகள் சில ஆ ஐட்டம்ஸ் எல்லாம் முடியு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம முன்னாடினாலே கொஞ்சோ யோசிச்சி வெச்சி பண்ணிட்டோம்னா காலையில எந்திரிச்ச உடனே வந்துட்டு அப்டியே எத்துட்டு போக முடியு இல்ல ந நறைய நேரோ இருக்கு நம்மளால பண்ண முடியு அப்டின்னா வந்து ஒரு வெஜிடேபிள் ரைஸ் மாதிரியோ இல்லைன்னா ஒரு காய் சாதோ மாதிரியோ வந்துட்டு காலையில ஒரு குக்கர்லயே நம்ம இப்போதா நம்ம அ குக்கர்ல எல்லாமே போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டாவே வந்து ரெடி ஆயிடுது முன்னாடி மாதிரி சாதம் வந்துட்டு ரெடி பண்ணி எல்லாமே வந்து ஆ கட் பண்ணி அந்த மாரி விஷயங்கள்லா பண்ண வேண்டா நம்ம முன்னாடியே வந்துட்டு அந்த காயெல்லா நைட்டே கட் பண்ணி வெச்சிட்டோனா காலையில கொஞ்சோ வெறு வெங்காயோ தக்காளி மட்டு கட் பண்ணா போது அத வந்துட்டு குக்கர்ல போட்டு எல்லாத்தையு வந்துட்டு வதக்கி விட்டு சாதத்த போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்த உடனே ஒரு பதினைஞ்சி நிமிஷத்துலயே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆ ஒரு காய் சாதமே ரெடி பண்ணிட்லா அத வந்து நீங்க டப்பால ஆற வெச்சி போட்டு போட்னீங்கன்னா வந்து ரொம்ப நோரோ வந்து கெட்டு போகாம நறைய நேரோ தாங்கு அதுக்கு ஒரு தயிரோ என்னவோ வந்துட்டு நம்ம எடுத்து வெச்சிட்டாலோ இல்லன்னா வந்துட்டு கடையில வாங்கிட்டாலு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா வேல முடிஞ்சிடு அப்டின்னு நெனைக்கிறே ஏன்னா கொஞ்சோ சத்தாவு இருக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஆ நல்லா சாப்டா மாதிரி ஒரு இதுவு இருக்கு நம்ம சும்மா சாப்டாம இருக்கறதுக்கு அந்த மாரி இல்ல ரொம்ப ஈஸியா முடிக்கணு அப்டின்னு நம்ம நெனைச்சோனா ஒரு பிரெட்டு் ஜாம் அந்த மாரி வந்து ஆ பேக் பண்ணி எடுத்துக்கறது இன்னு கூட சுலபமா இருக்கு அந்த மாதிரியு பண்ணிக்கலா தோழி
கண்டிப்பா தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க சமீபத்துல ஒரு ஆ சென்ற மாதம் வந்து பாத்தீங்கன்னா திடு திப்புன்னு ஒரு வந்து அப்டி ஒரு இது ஏன்னா வந்து வெப்பம் தாங்க முடில வீட்ல வந்து இருக்க முடில ஒரு பத்து மணி அளவு அந்த மாதிரி இருக்கும் அப்ப வந்து ஒரு எங்களுக்கு பிளானிங் கெடயாது ஒரு சனி சனிகெழம இரவு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்டின்னா எங்கயாது வெளிய போலா அப்டின்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் மலைப்பிரதேசம் அந்த மாதிரி போனோ அப்டின்னா நல்லாருக்கு அதனாலா போலாமா அப்டின்னாங்க சேரி மருமகனுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்டினாங்க நானு அவருக் ஃபோன் போட்டா அவரு வந்து சேரி அவருக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப வந்து ஒரு இதா இருந்தது வேலையி பழுனால ரொம்ப சோர்வா இதானாரு அப்புறோ வந்துட்டு சேரி போலா அப்டின் சொல்லிட்டு அப்புறோ கார் வந்து எடுத்துட்டு வந்துட்டு சேரி நா கெளம்பனோ கெளம்புபோது பாத்திரமெல்லா கழுவி வச்சி ட்டு வீடெல்லா சுத்தோ செஞ்சிட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வாக்குடுல ஆயிடிச்சி தோழி பசோ பன்னெண்டு மணில இருந்து நாங்க சென்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வந்து தூரம் ஆ சோ அந்த மாரி போம் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நமக்கு இடையில வந்து பசிக்கும் அ இப்ப வந்து நம்ம ஒரு மலைப்ப பிரதேசம் போறோ அப்டின்னா டீக்கடை வந்து குறிப்பிட்ட எடங்கள்ல மட் ட்டுதா இருக்கு அந்த விலங்குகள் வந்து தாக்க முடியாத அந்த மாரி கொஞ்சோ எடங்கள்லதா இருக்கு சில எடங்கள் வந்து காட்டு பகுதியிலதா நம்ம வந்து முக்கால்வாசி அந்த மழையதா சுத்தி சுத் தி போற மாதிரி இருக்கு அந்த அ ஹேர் பின்ன பெண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினாறு பதினெட்டு பெண்ட் பக் கம் இருக்கும் அந்த மாரி நம்ம வளச்சி வளச்சி போம்போது நமக்கு வந்து ஒரு பசி எடுக்கிறதாகட்டு இல்லைன்னா சில சமயம் நமக்கு அந்த வளச்சி வளச்சி போறதுலியே நம் வயிறு இன்கேஸ்ஸு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு வந்தோ அப்டின்னா ஒமட்ற மாரியு நமக்கு வந்து எண்ணங்கள் வந்து வரு எனக்கு அப்பிடிதா வரு ஆனா இருசக்கர வாகனங்கள்ல போனா நா நார்மலா இருப்பே இந்த மாரி இதுல வந்து போனோ அப்டின்னா வந்துட்டு கார்ல போனோ அப்டின்னா எனக்கு வ அதிலியே இந்த தல சுத் த்தல் ஹேர்பெண்டு இதுல திரும்பும் போதே அந்த தல சுத்தலுக்கு ஒமற்ற மாரி வந் தோணு அந்த மாரி இத வந்து எப்பிடி தவிர்க்கிறது அந்த மாரி மலையில்ல ஏறம் போது ஆ நம்ம வந்து எவ்ளோ அளவு உடைய உணவுகள் வந்து நம்ப உட்கொள்ளணு சில உணவுகள் எத எது வந்து நம்ம எடுத்து வச்சிக்கலா அந்த மாரி எதாவது சொல்லுங்க தோழி அன் டைம்ல நம்ம சாப்பறதுக் க்கு ஏன்னா அந்த நேரத்துல அந்த ஒரு டீ குடிச்சா மட்டு போதாது அப்பிடிங்கிற சமயத்துல அந்த பசிய அடக்கறதுக்கு என்னென்ன வந்து நம்ம இது பண்ணலா
கண்டிப்பா ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்குதா அந்த மாதிரி வந்து குமற்ற இந்த விஷயங்கள்ல்லா இருக்கு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலானா எப்பியுமே வயிற வந்து நம்ம கொஞ்ச காலியா வச்சிக்கிறது நல்லது அப்பிடின் சொல்ட்டு நெனைக்கிறே எப்பியுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட் ட்டு நம்ம எதாவது அ பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஹெவியா சாப்பிட்டு வந்துட்டு நம்ம வண்டி ஆம் நம்ம வந்துட்டு ஏறிட்டோனா ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ளால வந்துட்டு அ அந்த அந்துருப் அந்த மலைப்ப பிரதேசத்தில ஏறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறோ நம்ம வந்துட்டு இந்த மாரி க்கும் போது ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதனால வந்துட்டு எப்பியுமே வந்துட்டு ஒரு வயிற வந்து காலியாவே வச்சிக்கிறது நல்லது கையில வந்துட்டு ஒரு எலுமிச்ச பழம் வந்து அப்பிடியே வந்துட்டு ரொம்ப பசிக்குது அப்பிடின்னா ஒரு டீ மட்டு குடிச்சிகிட்டு அதுக்கப்புறோ கையில ஒரு ஆ எலிமிச்ச பழத்த எடுத்துக்கிட்டு கொஞ்சோ அப்பிடியே அத வந்து அந்த சார வந்து கொஞ்சோ வாயில போட்டுட்டே வந்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு குமட்டற ஒரு இது இருக்காது இல்லன்னா வந்துட்டு எலுமிச்ச பழம் இல்ல அப்பிடின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு சாக்லேட் வாங்கிக்கலா இந்த மாரி புளுப்பு மிட்டாய எல்லா கெடைக்குது இல்லையா அந்த மாரி ஒரு ரெண்டு மூனு சாக்லேட் நீங்க கையில வாங்கி வச்சுக்கிட்டோனா அது வந்துட்டு போற வழியில வந்துட்டு நீங்க வாயில போட்டுகிட்டு அப்பிடியே நீங்க வேற எந்த ஒரு சிந்தனையு இல்லாம வெளியே வேடிக் பாக்கறது அந்த மாரி விஷ்யங்கள் மட்டு பண்ணிட்டு இரு போம்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கொமட்ற அந்த ஒரு ஆ விஷ்யங்கள் வந்துட்டு ஏற்படாது எப்பியுமே வந்துட்டு நம்ம ஒரு அவர் டைவட் பண் ட்டற மாரி வந்துட்டு நம்ம பாத்துக்குனு அது இல்லாம வந்து இப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப கொமற்ற மாதிரி இருக்கு அந்த மாரி விஷ்யங்கள் அதிகமா இருக்கு அப்பிடின்னா எப்பியுமே வந்துட்டு ஒரு கார்ல போறோ அப்பிடின்னா பின்னாடி சீட்ல வந்து தனியா அப்டியே ஒரு மாரி பெல்ட்டு போடாம ஒரு மாரி இரண்டு பக்கோமு ஆளு ஆளுங்க இல்லாம இப்ப நடுவுல உக்காறன்னு வச்சுக்கோங்கள ரொம்ப ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு அந்த மாரி டைம்லதா உங்களுக்கு குமட்டல் அதிகமா இருக்கு ஆ எ அந்த மாதிரி இருக் கும் போது நீங்க என்ன பண்லானா முன்னாடி சீட்ல உக்காந்துக்கலா முன்னாடி சீட்ல வந்து அந்த பெல்ட்ட போட்டு நல்லா சீட்டோட நல்லா டைட்டா உக்காந்துக்ட்டிங்கன்னா அந்த ஆட்டம் வந்து கம்மியா இருக்கு அந்த சீட்டோட நீங்கோ நல்லா ஒட்டி உக்காந்துன்ருக்கம் போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஆட்டம் இல்லாதம் போது உங்களுக்கு வாமிட்டிங் அந்த இதுவு வந்துட்டு கம்மியாருக் கு ஏனா வந்துட்டு நா நானே வந்து இப்போ ஒரு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெளியே போ கும் போது நாங்க இப்டிதா இந் இந்த மாரி மலை பிரதேசத்துக்குதா போனோ அப்ப வந்துட்டு என்னோட பையன் வந்து முன்னாடி உக்காந்துட் ட்டுறா அ என்னோட கணவர் ஓட்டிட்டு இருக்கம் போது என்ன என் நா வந்துட்டு பின்னாடி உக்காந்துட்டுருந்தே யாரு இல்ல நா அந்த மூணு சீட்ல வந்துட்டு நடுவ்ல உக்காந்துட்டுருந்தே அப்போ வந்துட்டு என்ன ஆ ச்சுன்னா அந்த ஹேர்பண்ட் பெண்ட்ல அப்டி போகும் போது நா இதுக்கும் ஒன்னுமே அவ்ளவா சாப்டல வயிறு கொஞ்சொ காலியாதான இருந்ச்சு இருந்தாலு ரொம்ப எனக்கு எனக்கு வந்து கொமட்டலே ஆகாது எனக்கு நார்மலா தா இருக்கு எப்பயுமே ஆனா அன்னைக்குன் பாத்து ரொம்ப எனக்கு ஒரு மாரி கொமட்டிட்டு வர மாரி இருந்துச்சு அதுதா நா யோச்சே எதனால இப்டி இருக்கு நா அப்பதா பாத்த கொஞ்சொம் பின்னாடி வந்து நம்ம பெல்ட்டும் போட மாட்டோ ரொம்ப ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு பின்னாடி சத்தமா இருக்குது ஆ ஆட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அதனால எனக்கு அந்த மாரி வந்துச்சுன்றது அப்பதா எனக்கு தெரிஞ்சு அப்றோ நா என்ன பண்ண முன்னாடி போய் உக் உக்காந்துக்ட்டு அந்த சீட்ல வந்துட்டு பெல்ட்டு போட்டுட்டு ஆ நல்லா வந்துட்டு கொஞ்சொ நல்லா கொஞ்சொ டைட்டா அந்த பெல்ட் போட்டுட்டு உக்காரும் போது என்ன ஆச்சுன்னா எனக் கு அந்த கொமட்டல் அதுவே வந்துட்டு டோட்டலாவே நின்னுடுச்சு அப்ப நா பேசிட்டே வேற வந்த ஒரு சாக்லேட் மட்டும் வாய்ல போட்டுக்ட்ட அப்ப எனக்கு டோட்டலாவே அது அந்த அ கொமட்டல் இதுவே வந்து ட்டு நின்னு போச்சு அ இந்த மாதிரி நெறைய விஷ யங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து அ அந்த கொமட்டுறத வந்துட்டு தவிர்க்கலாம் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாரி சமயத்துல இப்ப வந்து நா கேட்டிருந்தே இல்லைங்ளா நம்ம வந்து ஒரு போற வழில எதனா டீ வ டீ மட்டுந்தா அந்த நேரத்துல நமக்கு குடிக்க முடியுமே ஏனா அதிகாலை சமயம் அப்டிங்கிறனால அது தவிர்த்து வந்துட்டு நம்ம வேற என்ன மாரி உணவுகள் வந்து ஒரு கெட்டு போகாத உணவுகள் காலைல வரைக்கு தாங்கு நைட் ஃபுல்லா நம்ம டிராவல் பண்றோ இன்கேஸ் பது அ நமக்கு வந்து பசி எடுத்துச்சு இல்ல நம்மக் கூட வரவங்களுக்கு வந்து பசி எடுத்துச்சு அப்டின்னா அத வந்து உட்கொள்ளலா அப்டிங்கிற மாரி எந்த ஒரு அளவான ஒரு உணவ வந்து நம்ம செஞ்சு எடுத்துட்டு போனும் அது ஒரு உப்மா ஆகட்டு ஒரு இட்லி வகையாகட்டு எந்த மாரி இருந்தா நல்லா இருக்கும் நெனைக்கிறீங்க தோழி ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டுட் நம எடுத்துட்டு போறதுக்கு
எப்டி ஒரே நாள்ல நீங்க சொல்றீங்களா டிராவல் பண்ணும் போது
ஆமாங்க தோழி ஏனா நம்ம வந்து திகுதிப்புனு ஏற்பாடு பண்ணி போற ஆளுங்க அதனால நம்ம ஒரு நாள் டிராவல் தா எப்பவுமே இது பண்ணுவோ இனிதா வரக்கூடிய காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆ ஒ இரண்டு வாரம் கழிச்சு வந்துட்டு ஒருக்க சரி ஒரு மூணு நாள் ஒரு நாலு நாள் வந்து போலாம் ஏனா கணவரோட முதல் பிறந்த நாள் கல்யாணத்துக்கப்பறோ ஒன்னு வருது அப்டிங்கிறனால அது கொஞ்சொ இதா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மூணு நாள் நாலு நாள் பிளான் பண்ணி நம்ம போலா அப்டிங்கிற மாரி முடிவு எடுத்திருக்கோம் தோழி
கண்டிப்பா ம் அப்போ வந்துட்டு நீங்க ஒரு நாள் அப்டிதா ட்ராவல்னா நாங் நீங்க வந்து வீட்ல இருந்துத நீங்க ஒரு காலைல உணவுக்கு மட்டு நீங்க பிளான் பண்ணிக்கலா அப்டின்னு நெனைக்கிறே ஒரு இட்லி மாரி எடுத்துக்ட்டு ஒரு தொக்கு எ வச்சுக்கலா இல்லன்னா வந்து மத்தியத்துக்கு வேணு இன்னி ஒன்ன நெனைக்கும் போது வந்துட்டு ஒரு கரெக்ட்னெஸ்ஸா திடீர்னுன்னு சாதம் மாதிரி ஒரு எலுமிச்ச சாதமோ இல்லென்னா ஒரு தக்காளி சாதமோ அந்த மாரி நீங்க எடுத்தட்டீங்கன்னா கெட்டும் போகாது ஒரு சிப்ஸ் பேக்கெட் மட்டு நீங்க கடையில வாங்கிக்கிட்டீங்ன்னா நீங்க ஒரு ரெண்டு ரெண்டு பேரு தா போறீங்கன்னா ஆளுக்கு ஒரு டிபன் பாக்ஸ்ல போட்டுட்டீங்கன்னா ஒரு கார்லயோ இல்ல டூ வீலர்லயோ போறீங்னா கூட அப்படியே வெச்சுட்டு நீங்க போம் போது ஒரு போற வழியில எங்கேயாவது நின்னு ஒரு மரத்தடியில உக்காந்து கொஞ்ச நல்லா காத்து வாங்கிட்டு சாப்ட்டுட்டு அப்படியே கிளம்பிற்லாம் அந்த மாரியும் பண்ணலாம் இதே வந்துட்டு நீங்க கொஞ்சோ ரெண்டு மூன் நாள் போறிங்க அப்படின்ற ஒரு ம் நேரம் இருக்கப்போ நீங்க கொஞ்ச ஸ்நாக்ஸ் மட்டு வாங்கிக்கிறது பரவால்ல ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு மட்டு நம்ம வந்து வீட்டுல இந்து எதா கொஞ்ச சமச்சிட்டு போலா ஆனா வந்துட்டு ஒரு ரெண்டு மூன் நாளைக்கெல்லா நம்ளால அந்த மாதிரி வீட்டுல இருந்து பண்ணிட்டு போனா அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான் தெரியல ஆனா வந்துட்டு நெறையா பெருல்லா வந்து இப்போ ட்ரெயின்ல வந்துட்டு ரெண்டு மூன் நாள் வந்து ஆ ந ட்ராவல் பண்றாங்கன்னா வந்துட்டு இந்த சப்பாத்தி அந்த ஊர்கா அந்த மாரிலா எடுத்துட்டு போற ஆளுங்களு இருக்காங்க ஏன்னா வெளியே சாப்ட்டா ஒத்துக்காது இல்லையா அந்த மாதிரியு இருக்காங்க நீங்க அந்த மாதிரியு ட்ரை பண்ணி பாக்கலா தோழி கண்டிப்பா
கண்டிப்பா கண்டிப்பாக தோலி நீங்க சொன்ன விஷ்யம் எல்லா பயனுள்ளதா இருந்தது இன்னொரு வா வாய்ப்பு கடசா கண்டிப்பா பேசலாங் தோழி நன்றி
நன்றி